அக்க
அதா இருக்க நீங்க என்ன பண்றீங்க
ம் நா உக்காண்ருக்கே சாப்டுடு
ம் ஓகே ஓகே என்ன சாப்பாடு
வெந்தய சாப்பாடு சிக்கன்
சேரி சேரி ஏ வெந்தய சாப்பாட்டுக்கு சிக் சகன் எடுத்துக்கிறீங்க எது வெஜ்ஜில எடுத்துக்க மாட்டீங்களா இல்ல சிக்கன்லா நல்லா இருக்குமா
சாப்பாடு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அதோட காம்பினேஷன வந்து ஒன்னு சிக்கன் கிரேவி இருக்கணு இல்லாட்டி என்ன சொல்ற கருவாடு இருக்கணு ஸோ இந்த ரெண்டு தா அதோட என்ன சொல்றது எக்ஸக்ட்டான காம்போ
ஓ ஓகே ஓகே நீங்க நார்மலா எங்கேயாச்சு நம்ம ஹோட்டல்ல கேட்டா கெடைக்குமா
எங்கயுமே கெடைக்காது வீட்ல மட்டுதா செய்வாங்க இது எந்த டைம்னா உங்களுக்கு சப்போஸ் ஸ்டொமக் பெயினா இருக்கு வயிறு வழியா இருக்கு ஸோ அப்டிங்கிற உங்க அந்த மந்திலி உங்களுக்கு வந்து பென்சன்லளப்பலா இந்த ச பாத்திங்கனா அப்போ உங்களுக்கு கொஞ்ச உடம்ப நல்லா இருக்கு வெந்தய சாப்பாடு வயித்துக்கு வந்து குளிர்ச்சி குடுக்கு ஸோ ஒடம்பு ஹல்தியா நல்லது உங்க ஹல்த்தியான ஃபுட் இது
இல்ல டக்குன் எத்தோனே வெந்தய சாப்பாட்டுக்கு ஜிக்கன் சொன்னீங்களா என்னடா காம்பினேஷன் எது ஜிக்கன் சொல்றீங்களே அப்டின்ற மாரி இருக்கு
ஜிக்கன் கிரேவி தா அதா ஜிக்கன் கிரேவினா நம்ம ஹெவி கெடையாது லைட்டா கிரேவி கொஞ்சோம் புரட்னாப்லா தோனுது அந்த மாரி
எப்டி நீங்க சொல்றது எப்டி தெரியுமா இருக்கு பிரியாணிக்கு ஜிக்கன் கிரேவி தருவாங்கள சி டென் பிரியாணிக்கு ஜிக்கன் கிரேவி அப்டி இருக்கு நீங்க சொல்றது
அந்த அந்த அந்த பேட்டன்ல சாப்புட்றப்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு அ எனக்கு கருவாடு புடிக்காது ஒய்ஃப் சாப்படுவாங்க
அதே டெம்டாகவே எப்டி இருக்கும் அந்த சாப் பாடுன்ற மாரி நா சாப் ட்டதே இல்லையா அதனால எப்பிடி இருக்கும் டேஸ்ட்லா அப்பிடின்ற மாரி
நம்ம வெந்தய அர பூண்டு நல்ல நமக் பாயில் ஆகுறதுனால சோ ஒடம்புக்கு ரொம்ப நல்லது வெந்தயம் வந்து ஞ்சி தான ஒங்களுக்கு சோ ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு ஹெல்த்தியான சாப்பாடு
சாப்புடணும் சொல்லுவாங்க ஆனா நா வெந்தயத்த சாப்டவே மாட்ட
நீங்க சாப்ட வேணா என்ன புடவ அ வாயில போட்டுட்டு ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணி குடிச்சிங்கனா முழுங்கிருங்க நீங்க அப்டியே டேப்லெட் மாரி அப்போ உள்ளுக்குள்ளவே உங்களுக்கு ந நல்லது பண்ணுங்கள ஒங்களுக்கு
முடி வளரதுக்கு மட்டும் அரச் அர
அது அது எப்பே எப்பிடி எல்லா பொண்ணுங்களு ஒரே மாரி இருக்கிறீங்க முடிக்கி குடுக்குரே இம்பார்ட்டன்ட் ஒடம்பு குடுக்
ஆமாங்க பொண்ணுங்க தழகு தரதே மூடி
கரெக்ட்டு தா நா இல்லேன் சொல்லல அதேமுடிக்கு நீங்க அவ்வள இம்பார்டெண் குடுக்கிறீங்க பட் அத ஒடம்புல தான அந்த முடி ச எல்லா எனர்ஜியும் கடைச்சா அந்த முடி வெளிய வருது அப்போ அந்த ஒடம்பு பாத்துகிட்டாதான முடி நல்லாருக்கும்
அதுவும் கரொட்டு தா ஆனா எதுல பாரு யூடியூப் எதுலே எடுத்தாலுமே நீங்க முடிக்கு வெந்தயம் போடுங்க வெந்தயம் போடுங்க சொல்றாங்க ஆனா யாருமே சாப்படும் போது வெந்தயத்த சேத்து சாப் அப்டின் சொல்ல மாட்டுக்கிறாங்களே
ஏன்னா சொல்ல மாட்டாங்க ஏனா அவங்களுக்கு அவுட்ரு அவுட்டர்ல அப்ளே பண்றத விட இன்டேக்கா எடுக்க்கிறப்பதா அதோட ரிசல்ட்டு நல்லாருக்கும் ஒங்களுக்கு
அப்பிடியா உங்க வைஃப்க்கு நறைய முடி இருக்குமா
போ நீங்க முடிக்கி இம்போர்ட்டண்ட் கொடிங்கனா ஒங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்ற செம்பருத்தி பூ டீ குடிச்சருக்கீங்களா
செம்பரு டீ யா இல்லங்க
ஒன்னு இல்ல ஒரு நாலு செம்பர்த்தி பூ பறிச்சிகேங்க பறிச்சுட்டு ஆ பாட்டம்ல இருக்கற கிரீன பி ச்சிட்டு நடுவுல அந்த சென்டர்ல ஒரு ஜின்ன அந்த காம்பு மாரி குட்டி குட்டியோன்ட்ருக்கும் அத பிச்சி எடுத்துட்டு அந்த செம்பருத்திய இதழ்கள மட்டும் லைட்டாக அலசிடுங்க அலசிட்டு அ ஒ ஒங்களுக்கு ஒரு டம்ளர்ரா ஒன்ற டம்ளர் அள தண்ணி ஊத்திட்டு இந்த பூவுெலா போட்டு நல்லா பாயில் பண்ணுங்க பாயில் பண்ணிகன்னா அதோட அதோட என்ன சொல்ல அதோட எக்ஃசாக்ட் கலரு அதோட சத்து எல்லாமே அத எறங்கிரும் அப்புறங்க இந்த பூவே அதெல்லா எடுத்து போட்டு அந்த தண்ணிய டெய்யி வெறு வயித்துல குடிச்சி பாருங்க ரிசல்ட்டு சூப்பராக கேடேக்கும் ஒங்களுக்கு முடி வளறது
சொல்றீங்கே முடி வளருவாங்க
கண்டிப்பா
ஏங்க நா ஜின்னே பொண்ணா இருக்கும் போது எனக்கு முடி சத்தியமா அவ்லே லென்தா ஒரு மாரி அப்பிடி கட்ட முடியாருக்குங்க ஆனா இப்ப அதுல பாதி கூட எனக்கு இல்லலங்க பாக்குறங்கல்லா எங்க போச்சி முடி எதுக்கு இவ்ள முடிய கட் பண்ணன்னு கேக்குறாங்கங்க
இல்ல அதுக்கு ஏன்னா சின்ன வயசுலே வந்து நமக்கு என்ன சொல்றது மெயின்னா வந்து நம்ம சாப்டுவோன் வெளாடுவோன் எந்த டென்ஷன் இருக்காது இப்போ நமக்கு படிக்கணு ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு சோ ஏஜ் உங்க ஏஜ் ஏஜ் கேட்டகிரி ஒன்னு இருக்குல உங்களுக்கு சோ பிஃபோர் அந்த டீனஜ்க்கு அப்புரோ ஆப்டர் டீனேஜ்க்கு அப்றோ உடம்ல நெறையா சேஞ்சஸ் இருக்கு இப்ப அதுக்கான சத்துலா உங்களுக்கு போயிருச்சுன்னா முடிக்கு சத்து போரது உங்களுக்கு கொறைஞ்சிரு உங்களுக்கு அந்த எடத்துலே
ம் இப்ப இப்ப இத குடிச்சா முடி கண்டிப்பா வளருவாங்கே ஒங்களே நம்பி குடிக்கலான் ட்ருக்கங்கே வளருமா
இல்ல நீங்க நம்பி இல்லேனா நீங்கே யூடியூப்லோ போட்டு பாருங்கே செம்பருத்தி பூட்டி அதோட பயன்கள் என்னன் போட்டு பாத்துட்டு அப்புறோ என்கிட்ட சொல்லுங்கே நா சொன்னது கரெக்ட்டா இல்லையானு
ஃப்ரெஷ்ஷா போட்டு போட்டு குடிக்குணுமா
டெய்லி காலைலே ப்ரெஷ் பண்ணா காலலே ஃபஸ்ட் வேறு வைத்துள்ள அதுதா உங்ளுக்கு செம்பருத்தி பூ உங்களுக்கு கெடைக்குமா உங்க பக்கத்துலே ம் அவ்ளோதா டெய்லியு ட்ரை பண்ணி பாருங்க ஒடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நெறைய தெரிஞ்சு நெறைய உமன்
நல்லத கேட்டதாலா எனக்கு அதெல்லா வேணாங்க எனக்கு வந்து முடி முடி முடி வளர்னுங்க அப்டி அப்டி பாத்தா அப்டெ எல்லாரு அப்டெ வாய அடச்சு போணு அவ்ளோ லெந்த் த்தா வேணுங்க எனக்கு முடி ஆச ஏங்க நீங்க முடி வலரதுக்கு நெறயா டிப்ஸு சொல்லுங்க நா எல்லாமே கேட்டுக்றே
தேங்கா பால் தேங்கா பால் குடுப்பீங்களா
ஆன் குடிப்பனே
தேங்கா பால் வந்து கருவேப்பில்லேயே எடுத்து அந்த தேங்க பால் அரேக்கிறப்பவே கருவேப்பிலலே நெறையா ஒரு கை அளவுக்கு நறைய கொத்தா எடுத்து க்ளீன் பண்ணிட்டு அத அரச்சிங்னா அந்த எக்ஸ் சட் ஆய் வருன் உங்களுக்கு தேங்கா பால் கருவப்ல மிக்ஸ் பண்ணது சொ அத
ஐயோ அது எப்டிங்க நல்லா இருக்கு
நா சொல்றது எல்லாம நீங்க ஒரு நோட்ஸ் கூட எழ்தச்சுக்கோங்க எல்லாத்தையு நெட் நெட்ல போட்டு பாருங்க
பெசாண்டு ஒரு யூடியூப் எடு துருங்க யூடியூப் க்ளாஸ் எடுங்கங்க என்ன மாரி பொண்ணுங்களுக் யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல
அப்ற பேர்ச்சம்பழ சாப்டுங்ளா நீங்க அதிகமா
அ அ இல்லங்க அது புடிக்காது
ஒரு நாளைக்கு மினிமம் அதா மினிமம் சொல்றது அஞ்சு பேர்ச்சம்பழோ இல்ல தூங்கி எஞ்ச
முடி வளறது ஓகேதா அல்சர் இருக்குங்க அல்சர்க்கு ஏதாச்சு பெனிஃபிட்டா சொல்லுங்க பாக்கலா
அல்சருக்கு வந்து உங்களுக்கு அந்த பாதாம் பிசின் சப்ஜா சீடெல்லா தெரியுமா உங்களுக்கு
ம் தெரியுங்க
அத அதையுமே நைட் ஊர போட்டுட்டு காலையில வெறு வய்த்துல குடிச்சுங்கன்னா அந்த பாதாம் பிசின்லே அந்த கோந்து மாரி வரும் பாருங்க அத நீங்க டெலியு குடிச்சாவே
ஆமாங்க அல்சர் இருக்குதுங்க ரெண்டு டைம் குளுகோஸ் போட்ருக்கே ப்ளெட் ஏத்துருக்கே
அப்ப ப்ளட் நீங்க எத்ரிங்னா அப்ப உட அப்ப உடம்ப்ல வந்து ப்ளெட் லெவல் கம்மிய இருக்கு கரக்டங்ளா
ஆமாங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களே நீங்ளே சொல்வீங்க ஏமா உ ஏஜ உ ஏஜ் என்னாமா நீ ஏன் இப்டி இருக்குப்பா அப்டியே ஊதுனா பறந்து போயிருவெங்க அப்டி இருப்பேன்
அப்ப பீட்ரூட் ஜூஸ் டெய்லி குடிங்க
ஆ பீட்ரூட்லா பீட்ரூட் கேரட் இதெல்லா சாப்படு சொன்னீங்னா அதெல்லா சாப்பிடுவங்க ஆ அதல்லா வீட்ல ரெடி பண்ண தரதுக்கு ஆள் இருக்குன்னா நா எது சொன்னாலு எங்க வீட்ல ஹோட்டல் மாரி நா சொன்னா ஆடர் போட்டாக்கு எனக்கு வந்துரு
அதா சொல்றது ஜூஸா வந்து டு டெலியு குடிங்க டெய்லியுமே வெரு வைத்துல குடிச்சிங்கன்னா சோ நல்லா இம்ப்ரூ கிடைக்கு உங்களுக்கு பிளட்டு உடனே ஏறு அத்திப்பழோ தெரிமா உங்களுக்கு
அது நல்லாவே இருக்காதுங்க டேஸ்டே இருக்காது
தே தேஸ்சு எதிர்பாத்த அப்பறோ முடி வேணுமா டேஸ் வேணுமா உங்களுக்கு
எனக்கு முடி தா வேணு
அ அப்ப அத்திப்பழோ பாத்தின்னா ட்ரை ஃப்ரூட்ல கெடைக்கு நமக்கு அந்த தட்டு வட மாரி த தட்டையா நசுக்கி உன்க்கு அந்த கயிற்ல கோத்து உங்களுக்கு இருநூரு க்ராம் ஹண்ட்ரட் கிராம் பேக்கெட்ல சூப்பர் மார்கெட்ல வெச்சிருப்பாங்க சோ அத வாயின்ட் வந்து அதயு வந்து நீங்க என்னா பண்ணுங்க அ நைட்டு த தண்ணீல ஊர போட்டி ஒரு டம்ளர்ல ஒரே ஒரு பீஸ ஒரு தர போட்டுட்டீங்கன்னா காலைல நல்லா கொஞ்ச பெருசாயிறு ஸோ அந்த தண்ணீயூ குடிஷ்ட்டு அந்த இதியு சாப்ட்டிங்க அப்டின்னா மூடி நல்லா வளரு உங்களுக்கு
ம் ட்ரை பண்ணிர்றேங்க நெ ஜமா நீங்க நீங்க சொன்னதுக்காகவே இது எல்லாத்தையு ட்ரை பண்ற அப்டி மட்டு நெஜமா முடி வளந்துருச்சுன்னா வச் கோங்க நா உங்களுக்கு தாங்க தேங்க்ஸ் சொல்லுவணே உங்களுக்கு நா திரும்ப பண்ணி கூட தேங்க்ஸ் சொல்லுவங்க
தாராளமா நா நல்லது தான சொல்றே கெட்டது ஒன்னு சொல் ஏன்னா நல்லா லைவ்வா நா பாத்துருக்க
ஏ கூட ஏ ஃப்ரெண்ட்ஸ் இருக் காங்க ஏ பிரண்ட்ஸ் மூணு பே ஒரே ஒரு பெஞ்ச்சுல நாலு பேரு ஏ பெஞ்ச்சுல மூணு பேர் த்துக்குமே முடி அப் அவ்ளோ நீட்டமா இருக்கு ஆனா எனக்கு மட்டு தாங்க ஷாட்டா இருக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு முடி வேணுமே
அதா இப்ப நீங்க நீங்க சொல்ற பாத்தா உங்களுக்கு பிளட் இல்ல ஆள் லீனா இருக்கீங்க சோ இம்யூனிட்டி இல்ல உங்களுக்கு லெவல் கம்மியா இருக்கு பிளடோட லெவல் கம்மியா இருக்கு அப்டி பாத்தா ஒடம்பே சொல்லப் கொழந்தைங்க வந்து என்ன சொல்றது சத்தே இல்ல ஊ ஒடம்புல எனக்கு தெரிஞ்சு அப்ப
ஆமாங்க அப்படிதாங்க எனக்கு வந்து அது இல்லாம நா குண்டாகணுன் ஆசப்படறங்க சாப்புடுவேங்க அ எப்டி சொல்றது அல்சர் வந்ததுல இருந்து ஒழுங்கா தா சாப்பட்றே அதுக்கு முன்னாடி நா டைம்க்கு சாப்பட மாட்டே அனா அல்சர் வந்ததுலந்து ஒழுங்கா டைம்க்கு ஃபுட் எடுத்துக்கற பட் அனா குண் டே ஆக மாட்டக்கறங்க எப்பயிமே
தயிர் தயிர் தயிர் தயிரு பிடிக்குமா உங்களுக்கு ஆ தயிர் சாப்டுங்க மதிய நேரத்துல தயிர் சாப்பாடு எடுத்துக்கங்க டெய்லியுமே சீக்கரமே பா குண்டாயிருவீங்க
ஆ நா என்ன என்ன சாப்ட்டாலுமே குண் நா நெறைய சாப்புடுவங்க எதுக்குனே தெரியாது அனா எவ்ளோ சாப்புடுவே அனா வெயிட்டே போட மாட்டே
சாப்ட்டு தூக்குவீங்களா இல்ல யாக முளிச்சிருப்பீங்களா
ஆ தூங்கறதுலா செம்மையா தூங்குவங்க அடிச்சு போட்ட மாரி தூங்க வேல செய்ய மாட்ட நா அடிச்சு போட்ட மாரி தூங்குவே
செரி இல்லங்க மதியோ சாப்ட்டு தூங்கற பழக்கோ இர்க்கா உங்களுக்கு
ம்
அப்பட்ட எ நா சொல்ற பாருங்க ஒரு ஒன் வீக்குக்கு டெய்லியு தயிர் சாப்பாடு சாப்புட்டு படுத்து படுத்து தூங்குங்க ஒன் வீக்ல உங்க ரிசல்ட் தெரியூ உங்களுக்கு அதே மார் நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி டெய்லியூ என்ன பண்ணுங்க அ பால் குடிச்ட்டு படுத்து படுத்து தூங்குங்க ஒடம்பு ஏரி வெயிட் கெயின் கெடைக்கு
வயசு இருவதாவுதுங்க ஆனா வெறு முப்பது கிலோ தா இருக்கனே
இது ரொம்ப தப்பு மினிமம் என்ன சொல் ஃபாட்டி ஃபைவ் டூ ஃபிப்ட்டியாச் இருக்கனு இது உங்களோட
ஆமாங்க ஹாஸ்பிட்டல் போனா திட்றாங்க பாக்கறவிங்கல்லா திட் நம்ம எதுக்கு இவ்ளோ வெயிட் கம்மியா இருக்க அப்புடி சொல்ட்டு
அப்பல்லா இருந்தா ரா உங்களோட ஃபயூச்சர் ரொம்ப கஷ்ட்டமா போயிரு உங்களுக்கு
நானு என்னங்க பண்றது அதிக மா ஃப்ரூட்ஸு எடுத்துப்பே நீங்க சொல்ற மாரி நைட்டு பால் குடிப்பே பவுடர் வெச்சிருக்கே அது கலந்து குடிப்பே சாப்படுதும் நல்லாதா சாப்புடுவே ஆனாலு வெயிட் போட மாட்டுக்கிறங்க
அது கரெட்டான நியூட்ரிஷன் பாத்தீங்கினா
அல்சர் மட்டுந்தா இருக்குன் சொன்னாங்க அல்சர் வர்துக்கு முன்னாடி வந்து நாங்க ஹாஸ்பிட்டல போயிட்டு அல்சர்க்கு ஃபஸ்ட்டு செக் பண்ணாம இருந்தோ செக் பண்றதுக்கு முன்னாடி வந்து எனக்கு எப்டினா அடிக்கடி மயக்கோ வரு வாம் ட்டு வர மாரி இருக்கு இல்லனா அடிக்கடி நெஞ்சி வலிக்கு இது மாரிலா இருந்துச்சிங்க ஆமாங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நா இத்தனையு சொல்றே என்னம்மா இந்த வயிச்ல நீ இவ்ளோ சொல்றே
ம்
அப்டி சொன்னாங்கங்க ஆனா இப்ப அந்தப் ப்ராப்ளம்லா எதுவு இல்ல ஆனா வெயிட்டு கெயினாகவே மாட்டுகுதுங்க
கீர கீர வகைலா சாப்டுவீங்ளா
எதோ நா டேஸ்ட்டா செஞ்சு குடுத்தா ஓகே இல்லனா சாப்ட மாட்டே
அப்ப இது அது அதுதா உங்கடைய பத்தி இப்பதா தெரிது நீங்க வக்கன எதிருபாக்குறீங்க அத நல்லத பாக்க மாட்டுகுறீங்க அதனால உங்குளு இவ்ளோ பிரச்சன ஒடம்ல இருக்கு இந்த வயிசுலியே
ஆமாங்க டேஸ்ட்டு வேணுங்க எதுவா இந்தாலு
ட்டுதா தா அதாவ்து தேவு உணவே மருந்துன் சும்மா சொல்ல கெடையாது அப்போ நம் தேவையான எடத்துல ம மருந்து மாரி
அவ்ளோவா எடுத்துக்க மாட்டேங்க நானு அ அதிகமா ஆல்மோஸ்ட்லி ஹோட்டல் ஃபுட்டுதா எத்துப்பே
அது அப்ப இப்ப தெரியிது ஏ நீங்க இப்டுகுறீங்கன்
அதிகமா சிக்கன் ரைஸ் சிக்கன் பிரியாணி இது ரெண்டு உள்ள போய்ட்டே இருக்கு
ரொம்ப தப்பு ஃபிஷ் எடுங்க சிக்கன ஃபுல்லாவே கட் பண்டு ஃபிஷ் எடுங்க புரிய ஃபிஷு புடிக்காதா
ம் ம் எல்லி ஒத்துகாது எனக்கு
அதுதா எல்லா சத்துமே இருகுது அ நீங்க சாப்பற சிக் கன்ல வந்துப் ப்ரோட்டீன் மட்டுதா இருகுது அதுல எந்த சத்துங் கெடையாது அது சொல்ல போனா சக்க அது அதுல ஒன்னுமே கெடையாது
னி எடுத்துக்க மாட்டே அவ்ளோலா இப்ப சிக்கன் பிரியாணி சாப்பட்றனா சிக்கன எடுத்து வெச்சுட்டு சாப்புடுவே சிக்கன் ரைஸ் சாப்பிர்றனா அதல இக்கற சிக்கன எடுத்து வெச்சிட்டு ரைஸ்தா சாப்புடுவே எனக்கு நான்வெஜ்ஜே அவ்ளோலா எடுத் த்துக்க மாட்டே
அதுகு நீங்க வெறு வெள்ள சோறே சாப்டு போயில்லாமே அது எதுக் சாப்புறீங்க அப்றோ
அதுலதாங்க கொஞ்சோ டேஸ்ட்டு கெடைக்கு
ம் ம் ரொம்ப தப்பு பண்றீங்க எனா ஒடம்புக் கெடுதல்தா ம்